வணக்கம் குட் மார்னிங் ம் ம் என்ன பண்றங்க
ம் நானு நல்லா இருக்கே
என்ன பண்ணிட்ருக்கீங்க பசங்கலா ஸ்கூல் போயாச்சா
ஆமா பசங்கலா ஸ்கூல் போயிட்டாங்க காலைல சாப்ட்டாச்சா நீங்க
ம் ஊத்திகிட்டி உங்களுக்கு நல்லா கேக்குதா விட்டு விட்டு கேக்குது எனக்கு உங்களுக்கு நல்லா கேக்குதா
ஆ எனக்கு நல்லா கேக்குது உங்களுக் கேக்குதா
எனக்குதா கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது
வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷோ செக் பண்ற ஆ நெட்டு கரெக்டா தா இருக்குது நீங்க பா
அதுல ஃபீட்பேக்கு பண்ணோ இ எனக்
ஆ இப்பதா எனக்கு கொஞ்சோ கட்டான மாரி இருந்துச்சுது இப் ஆ இப்ப ஓகே தானே உங்களுக்கு கேக்குதுல்ல
பிச்சது எனக் கேக்குது பசங்கள்க்கு என்ன லன்ச் குடுத்து விட்டீங்க
அ இன்னக்கி கிட்டோலப் தக்காளி சாதம் வச்ச ஆஹா அதுதா அன்னைக்கி நீங்க
உம் நா நா ஏ பைய இனிமேல் தா எழுந்து ஸ்கூலுக்கு கெளம்புவா அவ ரெண்டு மணிக்கு வந்துருவா
ஆ ஒரு ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்களா சேரி சேரி ஓகே ஓகே
அது இனிமேல் தா சமைக்கனு மார்னிங் இட்லி பண்ணிட்டோ பையனே ம் து ப்ரஷ் பண்ணி உட்டு
அ லேட்டா தா போவாங்களா ஸ்கூலுக்கு நைன் ஓ கிளாக்கா
ஆஹா பிளே ஸ்கூல் டைமிங் பாத்தீங்னா டென் ஓ கிளாக் தா
டென் கிளாக் தான ஓகே ஓகே ஓகே சரி சரி ம்
தா அதுதா இப்பதா ஹஸ்பெண்ட் ஆபீஸ் கிளம்பிட்டு இரு க்கா இப்பதா கொஞ்சோ பீடன் கெடைச்சது அதனாலதா நா உங்களுக்கு கால் பண்ண
அ இங்கே எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஃப்ரீயா அதனால சரி ம் கால்லே எயிட் ஓ கிளாக்கே எல்லாருமே கிளம்பிடுவாங்க ம்
உம் ஓ உனக்கு துணி தொக்கிற வேலல்லா இருக்கா
ஆமா அது வேல்லா கொஞ்சோ நேரம் க கழிச்சி அது பண்றது
பத்து மணிக்கு மேல ரிலாஸ் பந்தங்கல்ல
ரிலாக்ஸ் ஆமா கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புற ரிலாக்ஸா பண்ணணு ம்
சாப்டீங்ளா நீங்க பிரேக் ஃபாஸ்ட் முடிஞ்சதா
ஆ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞச்சி நா இன்னை மார்னிங் வந்து பிரெட் தா பிரெட் சண்ட்விச் இந்த மாரி பிரெட் சாண்ட்விச் பண்ணிட்டு நீங்க
உஹ ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா